ஹலோ கபோர்ட்லா க்ளீன் பண்ணியாச்சு உங்க துணி மடிக்கிறே துணிவஷ்டிங்ளா
புரியல
வீட்லா கிளீன் பண்ணியாச்சா
இல்லையே நீங்க க்ளீ நீங்கலா க்ளீன் பண்ணி எதுக்கு க்ளீன் பண்றிங்க ஏ என்னாச்சு
ஏ ஃப்ரெண்டு வரேன் சொன்னாங்க
ஓ அதனால வீட்லா க்ளீன் பண்ணி வெக்கிறீங்ளா
உம்
அடிக்கடி ஃபிரெண்ட்ஸ்ஸு வீட்டுக்கு வந்துருவாங்க போலே
அ இல்ல இப்பதா வருவாங்க
இன்னு எத்தன் நாள் இருக்கு இன்டன்ஷிப்பு
இருவதாந்தேதி முடியிது
உம் உஹும் அதுக்கப்புறொவ் காலேஜி ரீஓப்பனிங்கு
இருவத்தி ஒன்பது
சேரி சேரி
இருவதாந்தேதி முடியு மறுநாள் பொய் சர்டிபிகேட் வாய்ன்ட்டுவரனு
உம் நாளைக்கு வராங்களா ஃப்ரெண்ட்சு
நாளைக்கு ஆட்ல இன்டர்ன்ஷிப்லா முடிஞ்சதுக்கு அப்றோ
அதுக்கு இப்பவே கிளீன் பண்ணி வைக்கிறீங்களா
டைம் கிடைக்காதுல இப்ப போர் அடிக்குது தூங்கணு ஒய் போட்ரு
உம் உம் சாரி சாரி அப்றோ என்ன உங்க அக்காவுக்கு மாப் புள பாக்லாமான் கேட்டுட்டு இருக்காங்க எங்கிட்ட பாக்லாமா வேணாமா
ஏ இன்னு அதுக்குள்ளா
வேணாமா
ஒனக்கு எத்தன வயசுல கல்யாண பன்னாங்க இருவத்துதஞ்சுல தா
அந்த கேள்விலா நீங்க என்ன கேக்காதீங்க
உம்
கல்யாணோ பண்ணு நாங்க பாக்க போறோன்றாங்க நீங்க அவ்ங்கள போய் கேளுங்க
யாரு கூஸ் தட்
ஆ எங்கிட்ட வந்து பாக்லாமான் கேக்குறாங்க அதுக்கு நா ஒங்ககிட்ட கேட்கற ஏ ஒங்க அக்காக்கு புரிஞ்சுக்க முடியாதா உங்களால் ல
ஐயோ அது சின்ன பொன்னு அதுத கஸ்டபடுது சின்ன வயசுலே கல்யாணோ பண்ணி
யாரு சின்ன பொண்ணு
எனக்கு தெரியாது ஒங்க இஷ்டோம் ஐ டோன் நோ வய்யமூடு கேட்டுக்கோங்க கீர்திய கேட்டுக்கோங்க கண்ணமாயவ கேட்டுக்கோங்க தன்னமாயா ரெடி ரெடியா இருக்குது
நீ என்ன ஸ்பெஷலா உங்களுக்கு சமைக்க தெரிமா
ஆ
உம் என்ன சமைப்பீங்க
நீங்ளா சொன்னா நா செஞ்சு தருவ
என்ன சொன்னாலு செஞ்சு தருவீங்க
உம்
என்னன் தெரியல எங்க ஓரவத்தி வேற போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு வாட்ஸ்ப்ல
என்னவா
உம்
அட்டன் பண்ண முடியாது தான
உம் ஆமா ஆமா நீங்க என்ன நா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன ஸ்பெஷலா செஞ்சு தறான்னு இருக்
அவுங்கள வந்து சப்பாத்தி பொடுத்துட வேண்டிதா
சப்பாத்தியா ஏ பிரியாணி செய்லால்ல எல்லாருக்கு
லாஸ்ட் டைம் தா செஞ்சோல்லா
ஓ லாஸ்ட் டைம் செஞ்சீங்ளா ம் ம் எப்டி நல்லா வந்துதா எல்லாரு சேந்து செய்வீங்ளா
ஆமா எப்டி செய்யற்து
ஜாலியா இருக்குல எல்லாரு சேந்து அப்டே செஞ்சி நா இப்பதா ஃபஸ்ட் டைமு மெஹந்தி க்ளாஸ் போனல
ம்
அதுலருந்தே கைல யாரு கையியுமே நா மெஹந்தியே போட்டு பாக்கல நா இன்னு க்ளாஸே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டா முடிக்கில
ம்
செரி இது கொஞ்சுமா நம்புளுக்கு எவ்ளோ மெஹந்தி எப்டி அழகா போட வருதுன் சொல்லி இப்பதா போட்டு பாத்துக்கிட்ருக்கே
யார் பேர்ல போட்லா
ம் என கைல நானே செல்பா செல்ஃப் ம் எ கைல நானே போட்டு பாத்துக்கிட்ருக்கே நீங்க வாங்க நா போட்டு விட்றே நா என்ன போட்டு விட மாட்டே அப்டினா சொல்றே நீங்க வாங்க நா போட்டு விட்றே சும்மா போட் டு பாக்கறே டிசைன் நல்லா வருதா வர்லையா அப் டின் சொல்ட்டு
செரிங்க ஆன்ட்டி தம்பி டி தான கூப்டுவாங்க
அப் தம்பி இப்ப ஸ்கூலுக்கு போனானா அவுங்க ப்ரெண்ஸெல்லா என்ன அ ம்மா அம்மான் கூப்பட்றாங்க
இன்னாது
அம்மான் கூப்புட்றாங்க தம்பி ஃப்ரெண்ஸ் எல்லாரு என்ன
நா வந்து எங்க அம்மாவோட ம் மத்த அம்மாலா அம்மானே கூப்ட மாட்ட எ ப்ரெண் நம்மெல்லா ஒரே குடும்போ
ம்
நம்ம அம்மாங்ள தவிர ப்ரெண்டோட அம்மாவெல்லா நா அம்மானே சொல்ல மாட்டே
அதா ஏன் கேக்குறே
ஆஹா ஆ குவு ஆன்ட்டின்னு கூட்டுறோ ஒரே வார்த்தயா
ம் ஹும்
நீ அம்மான்னு தான் கூப்டுவியா
ஒரு சிலாங்க அம்மா வாயில என்ன வருதோ அந்த டைம்ல அத கூப்ட வேண்டியதா
நால்லா ஆன்ட்டின்னு கூப்டுறுவே
ம் ஹு ஓ நா வேற பேசிகிட்டே ஒரு டிசைன வேற வுட்டுட்டே
பொச்சிரா
ம் அப்றோ
நா ஒரு ம் பாப்பாக்கு ஆன்னு சொன் பாத்தியா
ஆர்னமென்ஸ்ஸா
ம்
அதனா ஒரு சில டிசைன் வாங்கணு ஆச இருக்கு
நீ சொல்லு நா பாண்டில பாக்கற
எங்க போய் பாப்பீங்க அந்த ஸ்ட்ரீட்லயா நேரு ஸ்ட்ரீட்ல ஓ
அங்க ஒரு கடைருக்கு ஆனா கம்மி விக்கிறாங்க இதே ஜெய போனா செம்ம ரேட்டு அதே கம்மல் இங்க வந்து ஃபிஃப்டிக்கு வாங்குனா அங்க வந்து ஒன் ஃபிஃப்டி மனசு சே தாங்கல என் ஃப்ரெண்ட் வாங் குச்சு அன்னை சாந்திரமே கீத்தி ஒரு கட சொல்ச்சு கீர்த்தி வாங்கிட்டு வர சொல்ச்சு ஒரு கம்மல் ஒரு வளைய மாரி அங்க பாத்தே அதுதா ஃபிஃப்டி அதே அவா வாங்னா ஒன் செவன்டிக்கு வாங்ணா
ம் ம் ம்
ஔஃ
அப்றோ
எப்டி எங்க ஃபங்ஷனு மண்டபத்துலயா
ஆமா
எங்க பர்த்டே நடந்துச்சு அந்த மண்டபம
அதுக்கு பக்கத்துல ஒரு மண்டப
புரியில்ல
வளைகாப்பு நடந்துச்சு அங்கயா
அங் அதுதா ஆஹ அங்க இல்ல அதுக்கு பக் அது பக்கத்துல ஒரு மண்டப இருக்கு அங்க
ம்
ம் என் கைலா ரொம்ப சின்ன கை போல நறைய கோன் டிசைன்ஸ் போடவே முடில
ம்
பெரிய கையா இந்தா ஒரு மாரி அழகா போடலா சின்ன கை அநியாயத்துக்கு சின்ன கையா இருக்கு என் கை
ம்ம் நீ கேட்டிய காமராஜப்பா கிட்ட இந்த பேப்பர் கப் ஐடியா சித்தப்பா கேட்ட
லயே கே அவரு பண்லா தா சொன்னாரு ஆனா ஒரு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா சொல்லல அவரு
அவர் சொல்ல மாட்டாரு அத சொல்ல பண்ணமாடிய ங்க பண்ண மாட்டீங்க ஒருக்க அது காஞ்சிட்டு இரு ஒக்காஞ்சிட்டு இருந்தாரு
ம் ம் அவர் சொல்ல மாட்டாரு அவரு எனக்கு தெரியும்
பண்ண மாட்டாருதா இங்கயே சொன்ன என்னன்னா கீர்த்தி ஒண்ணு வேலய உட்டு நிக்கணு
ம்
இந்த பிஷ்னஸ் இது மட்டுதா பாக்கற மாரி ஃபுல்லா ஃபுல்லா இந்த பிஸ்னஸ் பா இந்த பிஸ்னஸ் பாரு சொல்லா இந்த பிசினஸ் மட்டு பாரு அப்டின்னு ஏன்னா ஒருத்தவங்க இந்த பிசினஸ் பாருங்க கடையில ஒரு ஆல் உக்காஞ்சிருக்கணு ஆமா அப்டி சொன்னாரு எங்க ஒனே கண்ணமா ஆமா எங்க அம்மா வேல நானா அப்டின்னு நா என் ஆ கடையில கொஞ்ச நாள் தா ஆட்ரு இருக்கு அதுக்கப்புற நீ கடய வந்து சும்மா நம்ம தொங்க விடுறனா நம்ம வீ நீட்டா இத ஷ்டாக் இருக்குபோது நீட்டா அடிக்கிறோ அந்த பிஷினஸ் பாக்லா இது அதுனால அம்மா கடயில ஃபுல் டைம் உக்காந்து இருப்பாங்க ஒரு அதுல்லா ஒத்து க முடியாது வச்சா அது தனியா தா வக்கணு
ம்
அப்டி ஆடினு அவசொன்னாறு அது நீங்க யாரு வெச்சு இல்லாட்டியு ஊறப்பட்ட ரேட்டு விக்கிறாங்க ஆனா அது
ம் ம்
ரேட் அதிகல அது இந்த கப் பு பிளாஸ்டிக் கப்லா பிரியாணி கட போறவகனா ஸ்டாக்கா வாங்கி போயி்டுவாங்க
ம் ம் அப்பறோ
கீர்த்தில்லா ரெம்ப பிடிக்கு
செரி ஒடம்ப பாரு பத்தரமாரு
ம்
ஆ நா கால் அடிக்கிறே செரியா
ம்
கேக்குதா ஹலோ ம் கால் அடிக்கிறே ஒடம்பு பாத்துக்கோ
ம் தபாய் ம்
வெச்சிரவா
ம் பாய்